ஹலோ
சொல்லுப்பா
வணக்கம்
வணக்கம் காஃபிலா ஆச்சா
ம் ஆச்சுங்
சேர்
நீங்க குடிச்சீங்ளா
நா குடிச்சேன்ப்பா நால்ர மணிக்கே குடிச்சட்டே அ கடைக்கு போயிட்டு தக்காளி கொஞ்சோ காய்கறி வாங்கினு வந்தே ஒ அஞ்சர மணிக்கு வாங்கமா கொஞ்சோ ஃப்ரெஷ்ஷா காயெல்லா வரு அப்போ வாங்கோன்ட்டா சரிப்பான் சொல்ட்டு பூனை குட்டிக்கு பால் வாங்கின்டு வந்துட்டே
ஆ நா வந்து நாளைக்கு வியாழக்கெழமன் சொல்லிட்டு தொளசி ஒரு கட்டு
ம் எவ்ளோப்பா அங்க ஒரு கட்டு தொளசி அந்த ஊர்ல
துளசி வந்து ஹோல்சேல்ல வாங்னா முப்பதுருவா நாற்பதுருவாங்க
ஆ ஹா
வெளில வாங்னா ஐம்பதுருவா
ஒரு கட்டா
ஒரு கட்டு
எவ்ளோ பெருசு இருக்கு
நீங்க பாபாக்கு வந்து ஒரு ரெண்டு மாலலா கட் ட்லா தாராள்
ஆ பரவால்லியே
ஒரு அஞ்சு மொலம் பக்கமே கட்டலா
ஆ ஹ
இப்ப நா ஒரு ரெண்டு மூணு மொலோ கட்டி பாபாக்கு ஒரு மால போட்டாச்சுங்க ஏனா நாளைக்கு காலைல பூஜ முடிஞ்சு அன்னதானோ முடிஞ்சு போட்றக்கு அது ஒரு மால கட்டிட்ருக்கே பெருசா
சேரி செரி
முல்ல பூ அப்டிதா ஒரு நூறு கிராம் வாங்னா மூணு மொலோ தாராளமா வரு
ம்
மூணு பூ நாலு பூ வச்சு கட்னாலே அவ்ளோ வரு
ஆ ஹா
வாங்கிட்டு வந்தா ஒரு ரெண்டு மூண் நாளைக்கு மால வச்சுக்குவே
நூறு கிராம்கே அவ்ளோ பூ கெடைக்குமா
ஆ மூணு மொழலா தாராளமா கட்டிருவே
ஓகே ஓகே
கொறைஞ்சது ரெண்ட்ற மொலமாது வரு எவ்ளோ நெருக்கி கட்னாலுமே
சேரி சேரி சேரி
வாங்கிட்டு வந்தா ஒரு ரெண்டு மூண் நாளு போறதுக்கு வச்சுக்குவேங்க அவ்ளதா வீக்லி ரெண்டு தடவ தா வாங்குவங்க
சேரி
வாங்னா அது ஒன் வீக் செரியாருக்கு
ம் அதா எனக்கு நாங்க இந்த ஏரியாக்கு வந்த புதுசுல ஒரு பூக்கார பொண்ணு மே மாடில இருக்கற பொண்ணு எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சா அப்போவெல்லா கைல காசு நெறைய இருந்துதுப்பா நா டெய்லி இருவதுருவாய்க்கு பூ வாங்கி போட்டுன்ட்ருந் ந்தே அப்றோ அப்றோ அதா ஆ கழுத தேய தேய கட்டெரும்பாச்சான்ற மாதிரி ஒரு அஞ்சாறு மாசோ ஆன ஒன்னே எல்லா ட்ரை ஆயி ச்சு ஆ இப்போ டெய்லி வந்து கேக்குறா ஃபோன் பண்றா நா சொன்னே அம்மா பூவெல்லா இருக்கு இல்லைன்னே சொல்ல கூடாது வேணானு சொல்லக் கூடாது பூவெல்லா நெறஞ்சு இருக்கு நா தீந்ததுக்கு அப்றோ இன்னு வாங்கிக்கிறேன் சொல்லி கட் பண்றதாருக்கு
ம் இங்கியுமே ஒரு ஆன்லைன் ஆ இதுல ஒன்னு பாத்தங்க லோக்கல்ல வீட்டுக்கே கொண்டு வந்து பூ தரேன் சொன்னாங்க ட்டு சரஸ்வதி பூஜ ஆய்த பூஜயா எதோ ஒரு நோம்பி வந்தப்ப ஒரு ஐம்பது ரூபாய்க்கு வாங்குனே
உம்
ஆனா அரளிப்பூல எதோ ஒரு கிரீன் கலர் எல மாரி வச்சு கட்டிக் குடுத்துருந்தாங்க
உம் உம்
அப்புறோ அதுக்கப்புறம் இன்னொரு பூ ஆனா அது வந்து அந்த நோம்பி சமயத்துக்கு அது ஒ அது சரிதா
அதா அதா
ஆனா இப்ப ரெகுலரா அந்த ஆட் வந்து அனுப்பிச்சுட்டே இருப்பாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா உங்களு க்கு ஒரு மொழமே நாப்பது ரூவா ஐம்பது ரூவா அறுபது ரூவா இப்ப கூட காய்கறி கீரல்லா விக்கிறாங்க நூறு கிராம் கீரை கிளீன் பண்ணுனா பத்தொன்பது ரூவா அதுவே நீங்க மூணு பேத்துக்கு வாங்குனா தொண்ணூத்தொன்பது ரூவாயாமா அதுக்கு நா அப்போ அதாவது நூறு நூறு கிராம் ஒரு பர்சன் வந்து சாப்பிடலாமாமா அதாவது கிளீன் பண்ணி ஒரு கவர்ல போட்டு வச்சிருப்பாங்க
சேரி சேரி
உங்களுக்கு மூணு பேர்சன் நாலு பேர்சன்னா அந்த ஆப்ல என்ன போட்ருக்குனா பத்தொன்பது ரூவால இருந்து தொண்ணூத் த்தொன்பது ரூவா வரைக்கும் நாங்க இத விக்கிறோம்
ஓ
ஆ அப்புறோ சரி இது வந்து இவுங்க பிசினஸா பண்றாங்கன்னு சொல்லி ட்டு அந்த ஒரா குடுக்கறதுல யார்ட்ட கையில அது போக டெலிவரி சார்ஜ் பத்து ரூவா இருபது ரூவா வாங்குவாங்க
ஓ
அப்புறோ நா யோசிச்சேன் அந்த நாப்பது ரூவாய்க்கு நா அங்க போய் பூ வாங்கிட்டு வந்தா மூணு மொழம் வாங்கலாம்
அதா இல்லயே ஒரு மூணு நாள் வச்சு போட்லாமே
மூணு நாள் வச்சு போட்லாம் இன்னொன்னு என்னென்னாங்கன்னா எனக் கு என்னோட கையால கட்டி சாமிக்கு போடுறது வந்து எனக்கு ரொம்ப புடிக்கும் அப்படி நா கட்டி போட்டேன்னா அடுத்த நாள் பாபாட்டருந்து மெசேஜ் வரு உங்கையால கட்டி போட்டது எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துது
ஆ
அப்டினே மெசேஜ் வரு ச் அதுக்காகவே நா வந்து சே ரி நம்மனால அவருக்கு குடுக்குறதுக்கு பெருசா எதுவு இல்ல அட்லீஸ்ட் நம்மனால ம் இந்த சேவையாது நம்ம செய்யறது அவருக்கு புடிக்குதுன்னா நம்ம செஞ்சுட்டு போவோ
ம்
அப்டி சொல்லிட்டு பைசா வேற எதுக்கு இருக்கோ இல்லையோ இது கட்டாயம் இருக்
ஹலோ ஹலோ ஹலோ ஆ கேக்கறதுனா கேக்கறது
அதனால தா அப்றோ சரின்ட்டு வரும்போது தம்பி பரோட்டா கேட்டா என்ன நென ச்சான் தெரியல சேரி இந்த வார எதாது ஒரு நாள் வாங்கி தரியாமான்னா சரி வேண்டா வா நா இன்னைக்கு உனக் ஸ்நாக்ஸ் வாாங்கி தரலான் நினச்ச
ஆ
சேரி நா பரோட்டாவே வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு அஞ்சு பரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்தே அவனே இந்த ஹோட்டல்ல வந்து கொத்து பரோட்டான் ஒன்னு செய்வாங்கல்ல
ஆமா
அது வந்து தம்பியே பண்ணிக்குவாங்மா பண்ணிக்குவாங்க
அப்டியே உழவர் சந்தையு போய்ட்டு வந்தியா
ஆ இல்ல வரும்போது இந்த ரயில்வே கேட் கிட்டயே ஒரு ஹோல்சேல் கட ஒன்னு இருக்குங்க
ஆ
காய்கறி பழோ எல்லாமே கொஞ்சோ ஹோல்சேல் ரேட் ஹோல்சேல்னா ரொம்ப பெரிய வித்தியாசோ இருக்காது வெளில ஒரு எம்பது ரூவானா இங்க ஒரு எழுவது ரூவா
ஓகே
அந்த மாதிரி இருக்கு அங்க பேய் காய்கறி தக்காளி பழோ கொஞ்சோ வாங்கிட்டு வந்த கொஞ்ச காய்கறி நேத்தி இவங்க அப்பா வாங்கிட்டு வந்து குடுத்
தக்காளி என்ன ரேட்டுப்பா அந்த ஊர்ல
ஆ தக்காளி இருவது இருவத்தஞ்சு
ஆ ஆ
இன்னிக்கி இந் இந்த வாரோ வந்து கம்மி ஆய்ருச்சுங்க
ஆ
பத்து நாளைக்கு முன்னாடி எல்லா நாப்பது ரூவா அம்பது ரூவாய்க்கு
இங்க வந்து முப்பத்தி நாலு முப்பத்தாறு இருந்தது இன்னிக் போன இருவத்தி நாலு ஒரு கிலோ
ஆ இப்பதா இந்த வாரந்தா எறங்கிருக்கு ம் பழுத்ரூ அழுகிருங்க தனால கம்மி பண்ணி இது பண்றாங்க செரி நாளைக்கி என்ன பா நாளைக்கி எதாது சாதந்தா செய்யனு மளிக சாமான்ன எதுவு வாங்க முடியல
ம்
இவங்க அப்பாக்கு சம்பளோ வந்தொனே தா வாங்கனு சரி அதனா ல நாளைக்கி ஒரு நாலஞ்சி லெமன் வாங்கிட்டு வந்த
ம்
சரி லெமன் ரைஸ் கு கூட தொட்டுக்க எதாது சாம்பார் மாரி செஞ்சு குடுத்துர்லா
பொரியல்லா செய்ய மாட்டீங்ளா
செய்யிறதுக்கு வந்து கட்டுபடி ஆகாதுங்மா ரெண்டு காரணம் ஹெல்ப்புக்கு ஆள் இல்ல இன்னொன்னு வந்து நம்ம நெறைய வாங்குனாதா அங்க அத்தன பேத்துக்கு தரப்ப சரியா இருக்கு கம்மியா தா அது பத்தல அப்டின்னா அது மனசுக்கு ஒத்துக்காதுல்ல ஆனால என்ன பண்ணுவ சில சமயோ அப்பளோ வாங்கிட்டு வந்து பறிச்சி குடுத்துருவ
அப் சரி ம்
கூட ஏதாவ்து சாம்பார் தொக்கு பாட்டுல் ஊறுகா இந்ந மாதிரி எதாவ்து வாங்கி குடுத்துடுவே
ம்
இப்ப நீங்க சொன்ன மாரிதா போக போக அந்த நெலமையு இல்லா ஆய்ருச்சு செரி அன்னதானோ நிறுத்திர கூடாது அப்டிங்கறக்காக னா ஒரு நம்பிக்க இருக்கு நிச்சயு அந்த கடவுள் வந்து மாத்துவாரு
ஆமா
நம்மளுடைய நெலம வந்து கண்டிப்பா என்னைக்காது ஒரு நாள் மாத் துவாருன்ட்டு ஆ அப்டியே போய்ட்ருக்குங்க
ம்
அனா நா எதிர்பாத்தத விடையே தொளசி ரொம்ப நெறையாவே வந்துருக்கு
ஆன்
நா வாங்கும்போது கூட ஆ யோஸ்ச்சே சரி இதுக் ஒரு அளவுக்குத்து கட்டுவோ பெருசாதா இருந்துது சரியாரு க்குமா ரெண்டு நேரோ போறப்ப அப்டின் சொல்லிட்டுதா நா பூவு கூட வாங்குனே
ச்சர் ச்சரி
ஆனா இப்போ ஒரு மால போட்டே இப்ப நாளை காலைலத்துக்கு கட்ன மால பத் த்தீங்கன்னா பாபா உயரத்துக்கு இருக்குது
ஆ
மூண் அடிக் கிருக்கு
அப்பு ஒண்ணு பண்ணு ரெண்டா போடு ஒண்ணு வந்து சனிக்கிழம போடு
இல்லிங்க நா என்ன நெனச்சென்னா நா பாபா உயரத்துக்கு மால போட்டே ரொம்ப நாள் ஆச்சு
சரி சரி சரி ஓகே
பாதி உயரத்துக்கு தா போடுவே இது வந்து அவரோட பாத வரைக் இருக்கு என்னமோ தெர்ல திடீர்னு மனசுக்கு தோணிதா எடுத்துட்டு வந்த
சரி சரி
ஏதா ஒரு காரணம் இருக்லா இன்னைக்கோ நாளைக்கோ பௌர்ணமி
இல்லல்ல என் பௌர்ணமி முடிஞ்சிடுச்சு இன்னிக்கு புதன் கழம ஆ புதன்கெழம பெருமாளுக்கு ரொம்ப விசேஷோ
ஓ
அத்னால அவர் இன்னிக் எடுத்துக்குரார் உடு
ஓ அனால அப்பரோ துளசி மால போட்டே ரொம்ப நாளாச்சுங்க அந்த மஞ்ச பூ வாங்கிட் வருவே
ம் ம்
இல்லைனா மல்லி முல்ல ஜாதி முல்ல போடுவே
ம்உ
பட்டன் ரோஸ் போடுவேன் இன்னைக்கென்னமோ
ம்
உஹம்! அவரு துளசி மாலையின்னு மனசுல சொல்லிட்டே இருந்தனால வாங்கியாச்சு
ம்
சரி கட்டி வச்ட்டாதா ஏனா ட டியூஷன் முடியறதுக்கே எட்டு மணி ஆய்ருங்ளா எட்டு எட்ரை ஆயிரும்
ம்
ஆ பேரண்ட்ஸ் எல்லா வந்து கூப்பட்றக்கு, எட்டு எட்டேகால் ஆயிரும். அதுக்கப்பறோ இவங்க சமையல் வேலைக்கு கூப் டுருவாங்க!
சரி சரி
அவனால அப்டே ஒரு கை தொளசி மட்டு மீதி கட்டியாச்சு. அதுக்கொ போய் பாபா பாதத்துல அப்டே போட்டு உட்டுட்டா!
ம் ம்
அவர் அப்டியே ஹாப்பியா உக்காந்துகுவாரு!
அ
ஹ்ம்ம்! ஹ்ம்!
நைட்டுக்கு சா சாப்பாடா? டிஃபனா?
நைட்டு மாவு நேத்துதா தீந்துச்சுங்க!
ம்
என்ன பண்றதுன்னு ஒன்னு யோசனை இல்லை சாதம் கொஞ்சோ ஒரு ஆள் சாதோ இருக்கு, ஏன்னா? இப்ப பரோட்டா வாங்கிட்டு வந்து குடுத்துட்டனால, சாதோ ஒரு ஆள் சாதோ மீதி இருக்கு.
ம்
கேரட் பீன்ஸ் பொரியல் கொஞ்சோ இருக்கு!
ம்
பத்தலன்னா! கடைசிக்கு கோதும மாவு கலக்கிக்க வேண்டிதா
சேரி
சாதோ தாளிச்சிருவ
ம் ம்!
பத்தலன்னா சேமியா ஒரு பேக்கெட் அல்லது கோதும தோச
உங்க ஊர்ல கோதுமை ரவல்லா கெடைக்குமா?
கோதும ரவ இருக்குங் இருக்குங்க. கவினுக்கு வந்து கோதும ரவ புடிக்காது!
அது உப்மா செஞ்ஜா நல்லாருக்கும்
உப்மா தா ஆனா கோதும உப்மா வந்து,
குக்கர்லே செஞ்சு நல்லா இரு ஆமா எல்லா போட்டு வெடிக்க உட்டு காலைல தா வந்தா ஆஹ் இது கொஞ்சோ கேரட்டு, பீன்ஸு, பட் டாணி எல்லா போட்டு வதக்கி! தண்ணியு விட்டு கொய்ச்ச ஒட்ன ரவையு போட்டு களறி தண்ணிய கொஞ்ச தண்ணி கொஞ்ச நிக்கற மாரி மூடிட்டு மூணு விசில் இல்ல ரெண்டு விசில் உட்டிங்ன்னா பூ பூவா ஆயிடு உப்மா
அப்டியா! நா இன்னைக்குதா குக்கரு மா கேள்விபட்ற!
ஆமா! நா வந்தா செஞ்சு தரபாரு சூப்பரா இருக்கும்! எங்க அம்மாலா தா அப்டித்தா பண்ணுவாங்க! நா வந்து இப்டி பண்ணிடுவே அதுலேயே கொஞ்ச ப பைத்தம்பருப்பு போட்டா பொங்கல்
பொங்கல் ஆ அத அதா நா யோஸ்ச்ச சிறுதானியல்லா நம்ம பண்ணா அப்டிதான பண்றோ அப்டின்டு ம் ம் ஆ அதெல்லா பண்ணி இருக்கே வரகு சாம திண
செரிம்மா முடிய போறது அடுத்த இதுல பாக்ற
ம்